ஹலோ இப்ப கேக்குதாடா
கேக்குதுடா
சாப்டியா இல்லையா
சாப்பிணும் டா
ந வ்லேட்ட டைம் ஆயச்சே
ன சாப்பாடு எங்க அப்பா வாய்ங் கே சொல்ட்டாரா
ஆஹ் சேரி சேரி உங்க அண்ண எங்க வேலைக்கு போயிருக்கானா வீட்டுல இருக்கனா
ராலிக்கு போயிக்கிராண்டா
கீலையா மேலயா
வீட்டு்ல
உங்க ஆயா எங்க போயிட்டாங்கோ
எங்காயா ஊருக்கு போயிட்டாங்டா
வரமாட்டாங்களா
ஆஹாண்டா
யேன்
ஆஹ் சொத்து பிரச்சனை போய்கிறான்டா அதனால ரொம்ப நாள் ஆகுண்டா
ஆஹ் இப்போ உங்க அப்பாதா எல்லாமே பாதுக்காரா
ஆமா ஆமா
ஆஹ் ஆஹ் சேரி சேரி காலேஜ் இன்னிக்கு லீவா
ஆம ஆமா
திங்கிழம காலேஜ் போனமா
ஆஹ் திங்கிழம போதேவல்ல பின்ன
ஆஹ் இன்னிக்கு என்ன
ஆமா ஆமா
கு காலேஜ் ஆகஷ்ட்டு மாசம் டா காலேஜ்
என்னடா சொல்ற
ஆஹ் ஆகஸ்ட் மாசம் ட்ரெஸ் எத்திட்டியா காலேஜ் போறதுக்கு
எடுக்குலயே
எப்ப எடுக்க போற
அது இது இறகுற ட்ரெஸ்ஸே போட்டுனு போ வேண்டிதான்
எத்தனைட்ட இருக்கறதே போட்ன்னு போவ
நறிய இருக்கு டா
நறைய இருக்குதா
உம்
பத்தாயிரபா இருக்குது பத்தாயிரபா பத்தாது அதனால இன்னொரு பத்தாயிரபா வேலைக்கு போய் சேர்த்துட்டு இருபதாயிரபாயிக்கு ட்ரெஸ் எடுக்கப்போறேன்
ச்செரா ச்செரா போதும் போதும் க்
அது ஒரு வர்ஷதுக்கு போட்டுக்கலா அடுத்த வருஷத்துக்கு இன்னொருவாட்டி எடுத்துக்கலாம் ஒரு வஷ்துக்கு போதாதா டா ஒரு வஸ்த்து போதாது இருவது
போதும் போதும் ஒரு வர்ஷதுக்குள்ள
பேசாம வேலைக்கு போயிட்டு ஏத்தணும் நண்பா என்னா சொல்ற
ஆஹ்
கர்ட்டா இல்லையா
கர்ட்டுதா
நம்ம வேலைக்கு போனம்ப்பா கஷ்டப்பட்டு மலை பிரிட்டிஷ் சம்பாரிக்கிறம்பா ஃபோன் பண்ணி கூப்டாங்க மத்தியான சூப்பர்வைசர் வேலைக்கு வாங்கப்பா ஒரு மூணு நாளா போல ஆளு இல்ல நாங்க செய்யற எடத்துல ஆள் இல்ல கொஞ்சோ வாங்கப்பா ஆள் இல்லப்பா ஆளு இல்லப்பா நோ காசு இல்ல நா வரல எப்பிட்னா வருவாங்கோ இன்னிக்கு நைட்டு வாங்கி தர வாப்பா வாப்பானாரு செரி வரண்ணா ஷ் ஷ் வாங்கி தர வாங்கி தரன்னு சொல்ராரு செரி போலா
ஆஹ்
உங்களுக்கு கான்ட்ராக்ட்ர் வேற யாரு
எது
கான்ட்ராக்டரு யாரு உங்களுக்கு
தெரியலையே
அவுங்கல இட்டுன்னு போறதில்லங்கோ
இளங்கோ கூட போற காண்ட்ராக்ட்ரு யாருனு தெரியல சரத்தா காண்ட்ராக்டர் ஆளு தெரியலையே யாருனு கரெட்டா
ஆஹ் ஆஹ்
நா பேசர்து எனைக்கே கேக்குதுடா உம்
ரெண்டு பண்டு எத்தன மிஸ்சாயிக்குதுன்னு தெரிலையே காக்காங்களா எவ்ளோ அழகாகுது பார்ற இயற்கை புறா ஊ வீடு
பச்ச கலரு
பச்ச கலரா எக்ஸாம் ட்ரெயினிங்லா வரமாட்டியா ட்ரெயினிங்லா வரமாட்டியா
வருவன் அப்பப்ப வருவன்
ஆ செர்தா கைவை ஜாலியா இருக்குப்பா
ஜாலியா மாம்பழம் சாப்பிட்டுண்ணு ஃபுல்லா மாம்பழம் மாங்கா சாப்ட்டு ரொம்ப நாளாச்சுடா சாப்புனுண்டா
மாம்பழம்லாம் கரெக்டா இருக்கோசா ஆமா அது ஏன் நல்லாருக்காது
மாங்கா கூட்டு நல்லா நல்லா இருக்கும் நீங்காப்பா சக்கரவத்தியா போயண்ணிக்கிறான் குட்டல ஹலோ உம் சக்கரவர்த்தி பங்கப்பா பந்தல் போறட்ட பந்தல் பந்தல் சக்கரவர்த்திமடைய அங்கதான வேலை செய்றான்
மனிஷா ஞாபகம் வரலாம்
மனிஷா தான்இதுக்கு போதாம நர்சரிங் போதாமே
அதான் ஃபெயில் ஆயிடுச்சு ரெண்டு சப்ஜெக்ட் நர்சிங் போதா அழகா ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்ல பேயில்ஆச்சிரான் இழுது வாரம் அந்தம்மா இதுனுத ஸ்கூல் ஃபஸ்ட் எத்து டாக்டர் ஆக போறாங்களா
யார் சொன்னாப்படி
ஆது தான் சொல்ச்சி ரெண்டு பாஸ் ஆகுதுக்கு வழி இல்ல நம்மா அதுல வேற டாக் டர் ஒ நீ இன்னும் பண்ண முடியாதுப்பா உங்க கிளாஸ் பசங்க யார் இன்வைட் பண்ணிருதுல
ஒரே ஒருத்தன் தான் இன்வைட் பண்ணிக்கிறேன் அவன் வந்து சொல்ட்டான் காச அமௌண்ட் மட்டும் வந்துச்சுன்னா சொல்றா
ஆஹ் ஹ
நான் பசங்களை இறைக்கிற்றேன் அப்படின்ட்டான் ஒரே வார்த்தியா
ஆணவலாம்னு சொல்லிட்டு காச இலைன்னே கேட்க கூடாது பா
ஏய் கரெக்டா மூணு நாள் கழிச்சு ஜிபேல அமௌண்ட் எத்துக்கலாங்களடா
மூணு நாள் ஆகுமா ஆ
மூணு நாள் கழிச்சுதான் எடுக்க முடியுமா
யார் சொன்னது அப்டி
திவாகரண்ணதான்
அ அவங்க இவங்கள எடுத்துட்டாங்களாமே பிரேம்மு சுகுமார்
அவுங்கள அப் பக்கத்துல இருந்து யூஸ் பண்ணுகிறாங்கள
எப்போ தந்தா
முன்னாடில இருந்து யூஸ் பண்ணுறாங்க
ஆ ஆ ரொமா ஆகுது அப்ப தாத்தா
ஆ
எப்ப இந்த ஆப்பு கிலோஸ் ஆவுமா
தெரிலையே
ம் இப்ப நம்ம இந்த இல்ல
அவுங்களே டாஸ்க்கா
யா இவகளுக்கு எப்டி அசைன் பண்ற இது வந்தது
டேய் இவங் இவங்களும் எப்படி சொல்றது இப்ப வேலைக் வரேனு வச்சுக்கோ ஆமா இவங்க ஊருக்கே ஓர்கா இது ஒரு நீ தான் ஒரு மேனேஜரு ஆ இரு இப்ப நீ மேனேஜர் ஒவ்வொரு பசங்களுக்கு போன் பண்ணி சேர்த்துனு இருக் க இப்ப வேலைக்கு
ஆ ஆ
கேட்ரிங் போறன்னா இப்போ கேட்ரிங் போற ஆளு இருப்பான் அவுங்க கூட நிறைய பசங்க இருப்பானுங்க வேலை கீழே வேலை செய்யிறதுக்கு ஆமா அந்த எட் டு பிடிச்சா இந்த இது பசங்க எல்லாம் பிச்சிடலால
ஆமா
இப்ப திவாகரனும் ட்ரை பண்ணிக்குது திவாகரனும் இப்போ பண்ணக்குது இப்போ இப்ப திவாகரனக்குதுல திவாகரன்னா பணம் கொட்டி இல்லாம எல்லாருக்கும் கெடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிச்சு அவளதான் விஷயம்
ஆ ப்ஃஸ்ட்னா ஓல்லியா இருந்தான பெயரினா
உதயா அண்ணா தெரிய ஆமாம உதயனாதான் மாறு மாறு ரைப்பச்சு அதான் அதான் ஆமா ஆமா
செரி செரிப்பா என்ன பண்றேங்கா வீட்ல
வீட்ல யாருமே இல்ல வெறுப்பா உக்காந்துட்டு இருக்கேன்
செரிதா ஏல இ டிராவல் போட்டுக்கங்கங்க என்ன பண்ற
கேம் விலாண்டுருக்கேன் ல அது ஸ்லைஸ் பண்ண மல்லலாம்
எப்படி விளாடறது ஸ்லைஸ் பண்ண ஸ்லைஸ் பண்ண முடியலையா
இப்போ சாதாரண ஆமா இத இது பண்ணிட்டு இந்தாப்ப ஓரத்துல வச்சுட்டு
பண்ண முடில அது மாதிரி ஹலோ
ஆஹ்
கம்முன்னு இருந்தா எப்புடுரா நான் தான் கண்டன்ட் குத்துனுக்கிறேன் நீ கண்டடன்டே கொடுக்க மாட்டற
டோடலா ஸ்லைக்ட் பண்றது இல்லடா
ஆஹ்
அந்த ஓரத்துல வச்சுப்பமே
ஆஹ் ஆஹ்
அது மாதாரி வச்சுக்கணும் ஆனா தள்ளி விட்டுக்க கூடாது ஓரத்துல வச்சுன்ன சொல்ல கால் கட்டாய்டுமா ஆமா எனக்கு கட்டாய் சில அது மாதிரிதான் தெரியாம தழுட்டேன்
செரிதான் அப்ப உள்ள அதுலேட்ட அதே ஸ்கிரீன்லதான் வச்சுக்கிறே கால வச்சு பேசிக்கிறேன்
தள்ளாமதுன்னா முடிஞ்சிருக்கலாம் வேலை
இது ஒ கொழுப்பு என்ன பண்றீங்க என்ன பண்றா வெறுப்பா இருக்கு டா வீட்டுல மூணு நாளா வேலைக்கு போலே
அதவும் தங்காயச்சிருக்கு ஜாலிய பேச மேபி
டே அது ஆனா வீட்டுல எங்க அங்கருக்குது போயிது ஸ்கூலுக்கு போயிருது இன்னைக்கு தான் லீவ் அந்த பொண்ணுக்கு அதுவும் நீ ஃபுல்லா லீவ் தவட்டுல தான் இருந்தது நான் மட்ட தான் இருந்தேன் வீட்டுல என் அப்பா தூங்கிட்டரு நைட் ஷிஃப்ட் போயிட்டு வன்ட்டு
அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்
வெறுப்பா இருக்குது நீ நான் கூட ஏதோ காலேஜ் போற டைம் போயிது ஆகஸ்ட் மாசம் காலேஜ் எனக்கு வீட்ல இது பைத்தியமே புடிகிது எனக்கு என்னா பண்றது சொல்லு
எதுவுமே பண்ண முடியாது
ஒண்ணும் பண்ண முடியாது தட் சால் நம்ம இங்கிலீஷ்ல ஒரு கண்டன் கிரியேட் பண்லாமா ஹவ் ஆர் யூ ஐ அம் பைன் அவ்ளோதான் நம்மளுக்கு தெரியும் மை நேம் இஸ் பிளாக் ஸ்நேக் மை நேம் இஸ் என்மோ வரும் தெர்ல செய்யாது உம் காதுலாம் நல்லா பறக்குதுப்பா சூப்பரா
எங்க மதுமலைகறியா
ஆமா ஆமா காக்கால்லாம் சூப்ரா அப்டே பறகுது இயற்கை அப்டே ஹரிசவர் ரோட்ல நடந்துங்க கேசரு அவன் நடயில ஒரு திமிறு அவன் கண்ணுல ஒரு அகங்காரம் அவன் கண்ணுல ஒரு
இவரே
டெரர் அனைத்தும் இருக்கு நல்லா தா இருக்கான் ஜாலியா இருக்கான் சாப்டான் தூங்குனாம் அழுட்டான் ஆட்டு குடிலாம் ரோட்ல வருது சூரியன் இன்னைக்கி அழகா இருதுவா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கட் பண்றவா